ஹலோ மேம் கேக்குதுங்ளா ஹலோ அ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
வணக்கம் தோழி
ஆ கேக்குது மேம்
ஆ கேக்குதுங்ளா எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா
சாப்டனு தோழி நீங்க சாப்ட்டாச்சா
இல்லங்க இனிமே எஞ்சுதா சாப்டனு
என்ன சமச்சு இருக்கீங்க தோழி
நாங்க சாம்பாரு கோஸ் ஆ கூட்டுங்க நீங்க
நம்ப கறிக்கொழம்பு வச்சுருக்கோ தோழி
அப்டிங்ளா சரி சரிங்க எப்டி இருக்காங்க வீட்ல எல்லாரு
நல்லா இருக்காங்க தோழி நம்ம வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாருமே நலமா இருக்காங்க
என்ன ச கோஸ் பொரியல் ஆ நல்லா இருக்கு தோழி உங்களோட ஹெல்த் எல்லா எப்டி இருக்கு தோழி
ஆ ஹெல்த் எல்லா நல்லாதா இருக்குங்க
எனக்கு இப்போ ஆல எப்டின்னா நான் தோழி கொஞ்சோ வந்து எனக்கு எனக்கு கொஞ்ச சந்தேகம் இருக்கு தோழி உங்கள்ட்ட பேசுறதுக்கு இப்போ எப்டி சொல்றது இந்த மா அப்ப ப்ரக்னன்சி பத்தி ஏதாச்சு சொல்றீங்ளா தோழி இப்ப வந்து நா வந்து பிரெக்னட்டா இருக்க தோழி மூனாவது மாசோ அதுக்கு வந்து எப்படியே வந்து அடுத்தடுத்து நானு ஹாஸ்பிடல் மருத்துவமனைக்கு போய் நா பண்றது செக் பண்றது அந்த ஒரு கார்டு போடணுன்னு சொல்றாங்க அத பத்தி ஏதாச்சு ஒங்களுக்கு தெரியுமாங்க தோழி
கொஞ்சோ கொஞ்சோ தெரியு எனக்கு அத பத்தி எப்டின்னா இப்ப நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபஸ்ட்டு போயிட்டு பதிய சொல்லுவாங்க எங்க அம்மா வீடு எங்க இருக்கு அப்பறோ இப்ப மாமியார் வீடு எங்க இருக்கு அப்பறோ அந்த இது எல்லாமே டீட்டெய்ல்ஸ் எல்லா கேட்டுட்டு அவுங்க வந்து நீங்க எங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணாலு இங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு வாட்டி காட்டிட்டு போகனு அது மாதிரி சொல்லுவாங்க ஆமா உங்க அந்த ஏரியா கிட்ட நர்ஸ் இருப்பாங்கல்ல நர்ஸ் ஆமா அந்த நர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஃபஸ்ட்டு அ சொல்லிட்டு அவுங்க வந்து ஊசி ஸ்டாட்டிங்ல ஒன்னு போடுவாங்க அது வந்து ஆ ஃபஸ்ட்டு தடுப்பூசின் சொல்லுவாங்க பிரக்னன்ஸ் ஆன உனே டைம் போடுவாங்க அது போட் ஆமா அத போட்டதுக்கு அப்றோ அவுங்க வந்து ஆ ஹெல்த் ஹெல்த்து டேப்லெட்ஸ் எல்லாமே குடுப்பங்க அயன்டேப்லட்டு கால்சியம் எல்லாமே குடுத்துட்டு அத ரெகுலரா ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்றோ மந்த்லி ஒன்ஸ் செக்கப்கு வரணு
காங்க தோழி போய்ட்டு அப்றோ ஸ்கேன்லா எப்டி தோழி எடுக்கறது
ம் ஸ்கேன் வந்து இப்போ வந்து அ கன்ஃபாம் ஆனது ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அதுக்கப்றோ ஐந்து மாதத்துல ஒரு ஸ்கேனு ஏழு மாசோ ஒரு ஸ்கேனு அப்றோ கடைசியா ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க ஒம்போது மாசோ அந்த நெருக்கத்துல
நா வந்து தொலைபேசியில பாத்திருக்கே தோழி அ அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்கேன் வந்து அந்த அது பேரு வந்து டேடிங் ஸ்கேனு எத்தனி நாளு கொழந்தை உள்ள இருக்குன்ற மாரி பண்ணிருக்காங்க அதுல வந்து சொல்றாங்க அதே மாதிரி வந்து நம்ம இது வந்து அதுக்கப்பறோ மூனாவது மாசோ முடியறப்போ நாலாம் மாச வர்றப்போ ஒரு என் டி ஸ்கேன் அது எப்டின்னா முதுகு ந முதுகோட எலும்பெலா கரெக்டா இருக்கா பாப்பாவோடது அந்தது மாரி பாக்குறாங்க அத பாத்தது அது அக்கப்றோ அஞ்சாம் மாசோ வந்து அனமல் ஸ்கேன் ஏன்னா அனமல் ஸ்கேன்னா வந்து எல்லாமே எஸ் அ எஸ் ஆமாங்க மேம் என்னன்னா என்னன்னா தோழி அதுல வந்து பாக்குறது கை காலு மூஞ்சி ஆமா எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா எப்டி பா எல்லா பாக்குறதுன்னு சொல்லிட்டு அத பாக்குறாங்க தோழி அத வந்து பாத்துட்டு பண்றது உண்டு என்னென்ன பண்றது என்னென்ன பண்ணலான்னு அதே மாதிரி ஏழாம் மாசம் வந்து நம்மளுக்கு குரோத் ஸ்கேன் எவ்ளோ வளர்ச்சி கரெக்டா இருக்கா எல்லாமே வந்து இருக்கிறது அந்த மாதிரி சொல்ற பாக்குறாங்க மூணாவது நா லாஸ்ட்டா நம்மளுக்கு வந்து ஒன்பதா மாசம் மட்டு வந்து லாஸ்டா எல்லாமே ஓகே இப்பது எப்ப வந்து டெலிவரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி பாத்து சொல்றாங்க நம்ம டேட்டிங் ஸ்கேன் இருக்குல்ல தோழி அது இருக்கு போதே சொல்லிறாங்க இந்த இந்த ஒம்போது மாசத்துக்கு அப்றோ இந்த டேட்ல உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடு அந்த மாரி சொல்லிரு சொல்றாங்க தோழி அமாங்க தான
ஆமா ஆமா கரெக்ட் தா அப்றோ தண்ணி லெவல்லா எப்டி இருக்குன்னு சொல்லிடுவாங்க லாஸ்ட் எடுக்குற ஸ்கேன்ல அது கூட குறைவா இருந்தா கொஞ்சோ
போறீங்களோ இல்லையோ தண்ணி வந்து கரெக்டா குடிங்க தண்ணி குடிக்கிறது வந்து நல்லது தண்ணிலா எடுக்கிறீங்களோ தண்ணி லெவல் மட்டு வந்து கம்மியா ஆவ கூடாது இந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி நல்லா குடிச்சுட்டு இருங்க
தண்ணி லெவல் ஆமா ஸ்கேன் எடுக்க முன்னாடி கூட தண்ணி குடிச்சிட்டு தா எடுக்க சொல்லுவாங்க நல்லா கிளியரா தெரியு அப்பதா அப்டின்னு சொல்லிட்டு
இன்ன உணவு வகைகள் எடுத்தா நல்லது தோழி இந்த காலத்துல
அ இந்த காலத்துலனா நீங்க வந்து ரொம்ப சூடாலா சாப்ட கூடாது பலாப்பழம் மாம்பழம் அது மாதிரி கொஞ்சோ அ தண்ணி காய்கறிகளு அது மாதிரி நல்லதா எடுத்துக்கிட்டா இந்த ச இந்த டைம்ல வந்து நல்லா இருக்கு உள்ள இருக்க பாப்பாவுக்கு கொஞ்சோ ஆ ம் எப்பிடினா நீங்க வந்து ரொம்ப குளிர்ச்சியாவு இல்லாம ரொம்ப சூடாவு இல்லாம சாப்டணு
ஆ அந்த மாரி இந்த உண உணவெல்லா எடுத்தா நல்லதுன்ற மாரி ஏதாச்சு உணவு இருக்கா தோழி
கீர வகைகள்லா எடுத்துக்கலா அது வந்து எந்த ஒரு அ கிளைமேட்கு ஏத்த மாரி இருக்கு அதுனால கீர வகைகள் சாப்டுங்க நறைய பழங்கள் காய்கறிகள் பச்ச பச்ச காய்கறிகளே சீவி அது மாதிரி போட்டு சாப்ட்டாலு நல்லது இவ அதா உங்களுக்கு தெரியுலங்க எப்புடி செட்டாகு அப்டின் சொல்லிட்டு நம்பளோட ஒடம்புக்கேத்தா மாதிரி ஆமாமா அதெல்லா எடுத்துக்லாம் புடிச்சது சாப்டுங்க அது மாதிரி நா நல் நல்லா ம்
பழங்கன்றப்போ அந்த ஆப்பிளு அந்த கலரான பு ஆரஞ்சு அதெல்லா சாப்ட்டுக்லா இந்த மாம்பழோ பலாப்பழோ அது வந்து ஒடம்பு சூடாகுற பொருள் மட்டு சாப்ட கூடாது அப்பிடிதான தோழி
ஆமாமாமா அது மாதிரி சூடா ஆகாமப் பாதி வெச்சுக்கணு உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் மத்தபடி ரொம்ப ஆசையாருந்தா ஒரு ஒரு ஃப்ரூட் அது மாரி சாப்டுக்கலா பழங்கள் அதிகமா சாப்புடாம அளவா சாப்ட்டுக்கலா ஆமா
அளவா என்ன வேணுமோ அது சாப்ட்டுக்கலா
ஆமாமா இப் இப்ப அந்த பேர்ச்சம்பழொ அது மாரில்லா நறைய எடுத்துக்கோங்க இப்பதா வந்து ரத்தோ வந்து அதிகமா தேவைப்படு ஆ ஆமாமா ம் பேர்ச்சம்பழம் பீட்ருட் ஜூஸ் புடிச்சதுன்னா குடிக்கலா இல்லனா சாப் சாப்பாட்ல பொரியல்ல அது மாதிரி நீங்க சேத்து சாப்ட்டாலு அதுவு நல்லதுதா அத்திப்பழம் மெயினா சாப்டுங்க அத்திப்பழம் அ ஜூஸ் வந்து குடிக்லா அ காஞ்ச அத் அத்திபழமு விக்கிறாங்கள காஞ்ச அது அது ட்ரை ஃப்ரூட்ஸ்ல அதுலயே வரும்ல அதுலே சாப் புலா தேன்ல ஊற வச்சது அது மாதிரி அது மாதிரி நறைய சாப்புட்லா ரத்தம் கம்மியாகாம பாத்துக்கணு ஆமாமாமா ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
அன் அப்புறோ அத்திபழமு இந்த டேட்ஸ் சாப்புறது நல்லது பேர்ச்சம்பழோ சாப்புறது நல்லதுன்றீங்க
ஆமா ஆமா டெய்லி அது எடுத்துக்கோங்க காலையில நைட்டு அது மாரி எப்ப உங்களுக்கு ஒரு நாள்ல எ ப்போ தேவப்படுதோ அதுல எடுத்துக்லா
கரெக்ட் அதுலந்து நம்ம சாப்பறப்ப இது நல்லா புடிச்சிருக்கோ அது சாப்ட்டுக்கலா
ஆமா உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அதுமாரி அ அப்புறம் ப இந்த செவ்வாழ இருக்குல்லங்க அது சாப்புல்லா அது உள்ள வந்து கொழந்தைக்கு வந்து நொம் ரொம்ப நல்லது
வெயிட் போட்றதுக்கு ஆமாமாமாமா கொழந்த வெயிட் கம்மியா இருக்குலானு சொல்லுவாங்கல்ல அப்ப வந்து அந் அந்த பழோல்லா சாப்ட்டம்னா கொஞ்சோ ஆ வெயிட் அதிகமாகு உள்ளவே ஆமாமாமா ஆமா வயித்ல இருக்கப்பே நீங்க என்ன சாப்றீங்களோ அதனா அவங்களுக்கும் போ கு அதனால நீங்களு ஹெல்தியா இருக்கணு அந்த டைம்ல ஆ இது சாப்பட்டீங்ன்னா உங்களுக்கு எனர்ஜி நல்லா கடைக்கு
அப்றோ ஹெ ஹெல்தியா சாப்டோ நம்ளுக்கு அப்படியே வந்து பிரசன்டா அப்படியே எடுத்துட்டு போய் குடுக்கோன்றீங்க
ஆமாமாமா
நம்ம நம்ம ஏதாச்சு சாப்புட் ஏதாச்சு ஒன் நம்மளுக்கு ஏதாச்சு ஆசைக்கி ஏதாச்சு ஜங்க்ஸ் ஃபுட் சாப்புட்டாலுமே அது வந்து ஆசைக்கு கொஞ்சமா எடுத்துக்கலாம் தவிர்த்து அதிகமா எடுத்துக்க கூடாது
ஆமா அதிகமா எடுக்க கூடாது கொறைவாவே எடுத்துக்குன்னு இந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கா அவுங்களுக்கு வாமிட்டு
இல்ல தோழி இது இப்ப அந்த வாந்தியெல்லா வாமிட்ல்லா இல்ல வாமிட் ஸ்ல்லா இல்ல எந்த ஒரு அந்த அந்த மாரி ஒரு மையக்கோ வாமிட்டெல்லா கெடையாது ஓரளவு சுமாரா நார்மலாதா போயிட்டுருக்கு
ஆ செரி செரி அப்பனா எந்த பிரச்சனையு இல்ல எல்லாமே கீர சூப்பு குடிங்க அந்த அந்த முருங்க கீர சூப்பு அதுல அதுல நெறயா அயன் ரிச்சிருக்கு அதுக்கப்றோ இந்த தண்டு முருங்க ஆமா இனுக்கு கூட வெச்சு சூப் போட்டு குடிப்பாங்க எந்த ஒரு கீரனாலு நீங்க ஒங்களுக்கு புடிக்கலனா கூட சூப்பா குடு வெச்சிருங்க அதுல இருக்க நல்லதெல்லா அதுல வந்துரு ஃபுல்லாவே
சேந்து வரு அது கீர சாப்ட ஆமா அந்த சூப்பா குடிச்சா நல்லது நா இப்போ மொ சூப்பர் வெஜிடேபிள் சூப் குடிக்கிறேன் தோழி எப்பயாச்சு வெஜிடேபிள் சூப்பு அதுவும் வீட்ல பண்றது கெடையாது கடைலதா வாங்கி குடிக்கறது உண்டு
ம் ம் ம்
ஏனா நம்மளுக்கு அந்த நம்மளுக்கா செஞ்சு சாப்பிடணுனா அது கஷ்டமா இருக்குந் தோழி அவுங்க கடைல சாப்டும்போது நல்லா இருக்குந்தோழி அத சாப்டறக்கு
ஆமா ஆமா ஆமா டேஸ்ட் ஆனா போடுவாங்கல்ல நம்ம வீட்ல செஞ்சா அதுல டேஸ்ட்டில்லாம போடாம ஆரோக்கியமா சாப்ல்லா ஆமா
நார்மலா இருக்கற மாரி இருக்கு ஆனா நம்ம சாப்ட்டுக்கலா ஆனா வீட்ல செய்ற நா அத பால் மா அந்த பால் மாற்றம் இருக்குமல்ல தோழி செய்யறமா அது கடையிலயே சாப்ட்றலா பண்ற மாரி இருக்கு ஆனா நம்ம அந்த மாரி எப்பயா வெச்சிதான் தோழி இந்த இந்த மாரி நம்ம செய்யாத செய்யாத ஒன்னுதா கடைல சாப்பிடறதே எப்புமே வீட்ல எல்லா செஞ்சு சாப்டறது இந்த சோப்பு எதாச்சு ஒன்னு சமைக்கிறது வந்து இப்ப புட்டு இந்த இது பண்றாங்கல்ல தோழி ராகி புட்டு
ராகி புட்டு மூக்கடல அதலா கூட சாப்ல்லா ஆமா ம்
அதெல்லாமே வந்து கடைல சாப்பிடறது கடைல நம்ம எதாச்சி இதெல்லா வந் தெருவுல வீட்டிட்ட வருவாங்கல்ல தோழி சைக்கிள்ல ஆ அவுங்கிட்டயே வாங்கி சாப்பிட்டுக்கிறது ஏனா அந்த டைம்ல நம்ம அதுவே போய் செய்யணுனா பால் மாறு நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு செய்யணு அது நம்ம இது மாரி பண்ணிக்கலான்றனால செஞ்சுக்கிறது தோழி
செரி செரி செரி மூக்கடைல கூட சாப்ட்டுங்க கருப்பு மூக்கடல அது அதுல கூட நல்லா இப்ப பால்வடில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அங்க கூட போயிட்டு பண்ணா அவுங்க குடுப்பாங்க சொல்லுவாங்க
அந்த மாவுதான தோழி
ஆமா மாவுந் தருவாங்க ஆ மூக்கடல்லா தருவாங்க புட்டுந் ஒரு
இல்ல தோழி மூக்கடலல்லா குடுக்கறதில்ல தோழி